ஹலோ ஆ என்னப்பா எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்க நீ எப்டி இருக்க
நல்லா இருக்கம்ப்பா பாப்பால எல்லா எப்டி இருக்காங்க நல்ல
ஆ ஆ எல்லாம் நல் நல்லா இருக்கா அங்க அங்க வீட்ல எல்லாமே நல்லா இருக்காங்களா
நல்லா இருக்காங்க என்ன படிக்கிறாங்க இப்ப பசங்க
ஆவ இப்பதா சின்ன பைய மூணு வயசு தா
ஓ இன்னு ஸ்கூல் போடலையா போடணுன் போன வருஷமே சொன்ன மாரி இருந்துச்சி அது
ஆமா போட்ல ப்ரீ கே ஜி போடலான்டு இருந்த
ஆ
சரி வீட்ல எல்லாம் மா ஆ அத்த எல்லாம் வேண்டாங்கறாங்களா
ம்
சரி மெதுவா பாத்துக்கலா அப்டின்டு
ம்
அஅ சரினு விட்டுட்ட எங்க பசங்களா இப்பே எத்தனாவது போறாங்க
பசங்களா எம் பையன் காலேஜ் தேர்ட் இயர் பண்றா
ஐயோ வ் அவ் சின்னதுல பாத்தது ரொம்ப நாளாச்சி போன் பண்ணி இப்போ
ஆமா இப்ப போயிட்டா இந்த அம்மா இப்ப டென்த் முடிச்சிட்டு லெவன்த் ஜாயின் பண்ணியிருக்காங்க
ஓ சேரி சரி ஆ எவ்ளோ மார்க் எல்லா பர்சன்டேஜ் நெறைய வாங்கிருக்காளா
எடுத்திருக்கா அ பயோ கம்ப்யூட்டர் தா போட்டுருக்காங்க மேடம் டாக் ட்றகப் போறாங்கலாமா அடுத்தது அதனால ரொம்ப பிஸியா இருக் இருக்றாங்க பேருக்கு தா டாக்ட்ரு ஆனா வந்து இருவத் இருபத்தி நாலு மணி நேரமும் மொபைலு கையுமா தா சுத்தின்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அது இல்லாம இருக்கவே முடியமாட் புடிக்கிது அவங்களுக்கே என்னா பண்றதுன்னேத் தெரியல
ஆமா இந்த காலத்துல மொபைல் இருந்தே ஏ உங்க பையன் பொண்ணு பெரியவங்க இப்ப சின்னவங்கல பாருங்க சின்னவங்கலருந்தே மொபைல் வச்சுட்ருப்பாங்க மொபைல் போட்டா தான் சாப்பாடு சாப் டுவாங்க மொபைல்ல எதாவ போட்டாதா சாப்பறவே வாய்க்குள்ள போகுது இல்லன்னா வாயே தெறக்குறதுல்ல
இப்ப இந்த மொபைலே இல்லன்னா எப்டி எப்ப இந்த பசங்க வாழ்வாங்க எனக்கே புரியலப்பா எனக்கு
ஆமா இப்போ நம்ம நாம ஏ நாம பாக்காம பாக்காம இப்பம் நம்மள்க்கே மொபைல் இல்லேன்னா இ அன்னைக்கு நாளே போகாது
அது வேணா உண்மதானே இப்போ இன்னொரு கை மாரி ஆயிடுச்சுல மொபைலு இப்ப ஒரு சாப்பாடு செய்யிரோ அது உப்பு அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தப்புன்னு தெரிய மாட்டேங்குது ஒடனே ஃபோன எடு ஜேட் ஜி பீ டி ல போடு அதுல போடு இதுல போடு ன்ட்டு போட்டு பாக்குறோ ஒரு காரங்குடிச்சா இலாட்டி எதுனா புதுசா எதுனா வாங்கிட்டு வந்தாங்கன்னா இது எப்டி செய்யணு அப்டின்றத கூட நம்ம ஒ ஃபோன்ல போட்டு போட்டு பாத்துட்டு தா நம்ம செய்யுறொ
ஆமா இப்ப மொபைல்ல வந்து நெறைய இது பை இப்ப மொபைல் பெனிஃபிட்டாயிச்சா எல்லாமே ஆப்ல எல்லாமே போன்ல வர்றதுனால நம்மளுக்கது யூஸ்ஃபுல்லா இருப்ப இப்ப காலல எந்திருச்சாலே போன் இருந்தாதா அன்னைக்கு நாளே போகுது எந்திருச்சா போனு தூங்கும் போது ஃபோனு மத்தியான சும்மா இருக்கும் போது ஃபோனு எல்லாமே நாமளே நம்ம கையில ஃபோன் வச்சுட்டிப்போ அப்ப நம்ம கொழந்தைங்க நம்மள பாத்துதானே அப்டியே ப்பாங்க நா அதா நெனப்ப ஒரு நாள் ஃபோன் இல்லாம இருந்தா எப்புடி இருக்கும் நெனப்பே ஆனா ஆம் எடுக்க கூடாதுன்நெனப்பேன் ஆனா த ஃபோன் பேசவு போன் தா வேணு ஏன்னா ஆஹ் எ இருக்கவே முடியாது ஃபோன் இல்லாம் அம்ம இப்ப என்ன பண்ண இப்ப எம்பையனுக்கு சாப்பாடு ஊட்டும் போது சாப்புட்ல ல்லனாலு ஃபோன் காமிச்சுட்தா சாப்பாடு ஊட்டணு ஏன்னா என்னாலு வாய்க்குள்ள வாயே தெறக்குறதில்ல ஃபோன் பாத்தா எவ்ளோ சாப்பாடு போனாலு தெரியாது சாப்டுவா ஃபோன் அப்டியே புடிங்கு வச்சுட்டேன்னா அவ்ளோ வாயே தெறக்குறதில்ல என்ன பண்ணுறது கஷ்டமாச் சு
அதுதாம்பா நானு மே ட்ரை பண்ணி பாக் லா ஒரு நாள் ஃபுல்லா ஃபோன் இல்லாம நம்ம இருந்து பாப்பமே அப்பிடின்ட்டு இங்க இருந்து பார் த்த என்னால இருக்கவே முடியல ஆனா ஊருக்கு போயிட்டு அது மாரி இருந்து பாத்தே ஆனா இருக்க முடிஞ்சுது என்னால ஃபோனே இல்லாம ஆனா அ என்ன மத் யூவ் டூப்பு அது இதெல்லாம் பாக்குறதெல்லாம் நானு ஒரு நாள் ஃபுல்லா பண்ணாமேயே இருந்துட்டேன் ஆனா ஃபோன் கால் ஸோ நான் ஃபோன் கால் எடுக்கலன்னா எல்லாருமே பயந்துட்டாங்க என்ன ஊர்ல போனா ஃபோன் பண்ணாலும் எடுக்கல எடுக்கலைன்ட்டு இன்னொருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி அது துக்கப்புறம் குடுத்து
ஆஹ் ஹ
இதுவாயிடுச்சு ஆனா ஃபோனு இருந்தாலும் பிரச்ச பிரச்சனையா இருக்கு
இல்லைன்னால் ஆமா இப்ப கொழந்தைங்களே கி இப்ப வெளியில அவுட் கேம் விளையாட்னா வெளியில போய் விளையாண்டாங்க அவங்களுக்கு அந்த ஃபோன் ஞாபகமே வரமாட்டேங்குது
ஆஹ்
போய் வெளையாடுவாங்க பசங்க கூட வெளையாடுவாங்க ரொம்ப ரெண்டு மணி நேரம் வெள இப்ப பையனை வெளியில கூட்டு போய் வெளையாட வச்சா ஸ்ட்ரீட்ல வெளையாண்டுட்டே இருப்பான் ஃபோனே ஞாபகம் பட மாட்டான் வெளையாண்ட்டு வீட்டுக்கு வந்த ஒன்னே கொஞ்ச நேரம் வெளையாண்டுதுக்கு அப்பறம் நம்ம சமைக்க போயிட்டோன்னா அம்மா ஃபோன் அப்பிடின்னு கேக்குறான் என்ன பண்ணுற அதான் இவர் சொல்வாரு நீ வெளியில கூட்டி எவ்ளோ நேரந்தான் நம்மளும் வேல செய்யணும் எவ்வளோ நேரந்தான் அவன் கூடவே உக்கார முடியும் நான் தான் சொல்லுவேன் சமைக்கிறதெல்லாம் அப்ப யார் பாக் அவங் கூடவே இருந்துட்டான்னாண நான் சமக்கது எப்ப சமக்கணும் எப்போ இது பண்ணணும்பேன் ஆனா ஃபோன் பாத்துட்டா வெளியில போனா ஃபோனே ஞாபகம் இல்ல நான் அதான் நெனச்சே அதுக்காக தெனமும் வெளிலயே இருக்க முடியுமா வீட்டுக்குள்ள வரணும் தானே அப்பிடிம்பே என்ன பண்ணு ஃபோன் நீ குடுத்து பழகிட்டேன்னு நம்ள திட்டுறாங்க இவங்க
அதுதா இப்போ நா ன்னுமே ப்பா இந்த ரெண்டு வருஷமா வீட்ல இருக் ருக்கிறதுனால தா எனக்கு ஃபோன் மேல இவ்வளோ ஒரு அடிக்ட் ஆயிட்ட நானு வேலைக்கு போயிட்டு இருக்கிற வரையு பாத்தீங்கனு வச்சிக்கோங்களன் காலையிலஎட்டு மணிக்கு உள்ள போயிட்டேன்னா இதுல வச்சணு லாக்கர்ல வச்சிடணு அதோட திருப்பி நாள்ற மணிக்கு வெளியேவரும்போதுதா அந்த மொபை பைல எடுக்கணு நம்ப அந்த டைம்ல ஃபோனே இல்லாம தானே வேல செய்யறோ அப்பல்லா வந்து அத அதோடைய இது தெரியல நம்மளுக் பாட்டுன்ன வேல ஓடு ருக்கறிறதுலயே நமக்கு அந்த ஃபோன் வேணுன்றதே வந்து து யோசிக்க கூட தோன மாட்டிகுது அதுவே நிம்மதி தக்குது. திருப்பியு யஸ் சாயங்காலமேட்டு வீட்டுக்கு வந்தாத தா அந்த ஃபோன கையில எடுக்க வேண்டியதா இருக்கு பாருங்க அப்பதா வந்து ஃபோன பிடிக்கிற மாரி இருக்கு. மத்த நேரத்துலல்லா இந்த ஃபோன் இல் ல்லாம தானே இருக்கு இந்த பசங்க ஸ்கூலுக்கெல்லா போயிட்டு சச்சனா ஃபோன் இல்லாம ஆயிடுதுல
ஆமா ஆஹ்.
ட்டு தான வந்து எடுக்குறாங்க அப்போவே அந்த ஃபோனோட குறைபா ஆஹ் தேவ வந்து ரொம்ப அதிகமா குறைஞ்சிருச்சு அப்ப என்னாயிடுச்சு நம்ப நறைய கமிட்மெண்ட் வெளியே வச்சுக்கிட்டோ அப்படின்னும் போது ஃபோன் கண்டிப்பா நமக்கு தேவப்படாது.
ஆமா. ஆஹ் அத சரி எங்க இப்போ எல்லா ஃபோனுன ஃபோனே பாத்துட்டே இருப்பாங்க எங்க நம்மளுக்கு இதே ஆகமாட்டேங்குது ந தா சொல்லுவ அந்த காலத்துல எல்லா நம்ம எல்லா ஃபோனே யூஸ் பண்ணல நாம எல்லா வளர்ந்துட்டு வரும்போது ஃபோனுன்னா என்னானே தெரியாது ஆனா இந்த காலத்துல எல்லா அப்படியா ஃபோன் இருந்தாதா எல்லா வேலையு நடக்குது இதது ஆகுது எங்க ஃபோன் இல்லாம இருக்க முடியுமான்னு நினைச்சே பாக்க முடியல
என்ன பண்றது அப்டியே ஓடி போச்சு நமக்கு சரி இப்ப தம்பிக்கு வீட் ட்ல சத்த மாவு அது மாரி எதனாச்சு குடுக்குறீங்ளா
ஆமா அத்த பண்ணிடுவாங்ளா அத்தையே வாங்கிட்டு வந்து எல்லா காய வெச்சு எல்லா பண்ணி அத்தையே பண்ணிருவாங்ளா அன்னால சத்து மாவு எல்லா வீட்லியே பண்ணிட்டு வீட்லியே குடுத்துருவோ அத்தையே பண்ணிருவாங் கடைல இர் வாங்கறதுல்ல என்னென்ன வேணுமோ இந்த மன்னா ஹெல்த் மிக்சின் இருக்குல்ல
ஆமா
அய் து து அதையு நா ஃபோன்லதா பாத்து என்னென்ன வேணு என்னென்ன வாங்குணு அதுக்கு என்னென்ன பொரு அதெல்லா ஃபோன பாத்துதா என்னென்ன இருக்குனு வாங்கிட்டு வந்து அத வறுத்து காய வெச்சு எல்லா பண்ணி அத பவுடர் பண்ணி வெச்சிருக்கோ பாப்பாக் குடு க்க
ஓ சரி செரி அதுதா நானுமே இப்ப அது அ அதுதா இப்ப நானுமே வீட்ல அத தா செஞ்சு விக்கறே செரி நீங்க தா பாப்பா வெச்சிருக்கீங்கல்ல தேவபடுமா என்னான் தெரிலியே அ அது மாரி எதுனா தேவைப்பட்டுச்சுனா சொல்லுவீங்க கேக்கத்துக்காகதா கால் பண்ணே வெறு அந்த ஹெல்த் மிக்ஸ் மட்டு கெடையாது அ அது கூடவே அந்த நறைய தின் பண்டங்களு வெச்சிருக்கே
சேர் சேரி என்னென்ன அப்டினா என்னென்ன விக்க
அ அதா பச்ச பயிறு உருண்ட அப்புற கவுனி அரிசி தி உருண்ட
ஆ
அதுக்கப்பறமா வந்து இந்த டேட்ஸ் பைட்ஸ்ன் வருதுல்ல அது மாரி வந்து நானே வீட்ல ரெடி பண்றே அப்பறமா வந்து அ டேட் ஸ்கூல்ல வந்து பாதாம் முந்திரில்லா வெச்சுட்டு அது ஒரு சாக்லேட்ல டிப் பண்ணிட்டு அது மா ரி உள்ளது
ஆஹ் ஆஹ் அ
ட்ல ரெடி பண்ணி நானு வித்துட்ருக்கே வேணுனா சொல்லுங்க தம்பி கு நம்ப வேண்ணா நா கொரியர் பண்ணி கூட விட்ற நானு
ஓ சேரி சேரி ஆஹ்
இதல்லா நல்லா விப்பாங்கல்ல அது மாரி பொறி உருண்ட வேர்கல்ல உ உருண்ட அப்புறோ ஒடச்சக் கல்ல உருண்டே இது மாரி எல்லாமே வந் து செஞ்சு செஞ்சு பாக்கெட் போட்டு யார் யார் கேக்குறாங்களோ அப்பத்திக்கி ஆர்டரு எடுத்து நாங்க ச் செஞ்சு கொரியர் பண்றோ அப்புடி எதனா தேவப்பட்டுச்சனா ச் சொல்லுங்க கண்டிப்பா நானு தம்பிக்கு செஞ்சு குடுத்து அனுப்புறே அவ என்ன விரும்பி ரொம்பொ நல்லா சாப் குடுவொ
அவ எல்லாத்தையு சாப்பிட்றா எல்லாத்தையு குடுத்து பழகி ஏன்னா பெரியவ நான உன்னா அது வேண்டா இது வேண்டா சொல்வாங்கன்ட்டு சின்னதுல இருந்து எல்லாமே குடுத் துடு எல்லாமே சாப்டுவா ஸ்நாக்ஸுன்னு எல்லாமே இந்த சிப்ஸ்ஸு கூட சாப்பிடுவா அ தெல்லா நல்லதில்ல ஆனாலு எல்லாத்தையு குடுத்து பழகிட்டோமா எல்லாத்தையு சாப்டுவா ஒன்னு வேண்டாங்கறதில்ல
உம் நா முறுக்கு கூட கேட்டாங்கன்னா முறுக்கு கூட செய்யறம்ப்பா
ஓ சரி சரி ஆஹ் எப்பத்துல இருந்து இந்த பிசினஸ் ஆரம்பிச்சீங்க அப்ப எல்லா ஃபோன் பண்ணும் போது இந்த மாரி சொல்லவே இல்ல நீங்க
இப்பதாம்ப்ப ஆரம்பிச்சிருக்கே இப்போ ஒரு ஒரு மூணு மாச் சமாதா ஆரம்மிச்சிருக்கே ஓரளவுக்கு நல்லா தா போது சரி வெறு தெரிஞ்சவங்களுக்கு மட் டுந்தா இது பண்ணிட்ருக்க எல்லாருக்காகல்லா இல்ல சும்மா வீட்லயே செஞ்சு கேக் குறவங்களுக்கு மட்டு செஞ்சு செஞ்சு நானு கொரியர் பண்ணி விட்ற சரி எனக்கு திடீர்னு உங்க ஞாபகொ வந்து சரி சரி நீங்க பசங்க இருக்குல்ல கேக்குங்க குட்டி பசங்க வேற இருக்குல்ல இ இந்த மாரி ஐட்டம்லா சரி வீட்ல செஞ்சது கொடுத்தா ஹெல்த்தியாச்சே அப்டின்றதுக்காக தா கேட்ட வேற ஒண்ணு ல்ல எதனாச் ஆட் வேணுனா சொல்லுங்ஙென்ன
ஆஹ் சரி ஆஹ் சரி அப்போ நா ஏதாது இருந்தா சொல்ற ஆஹ் ச ஆஹ்